ஹலோ கம் தோழி நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க அ நல்லாருக்கே தோழி
செரி
நாங்க வந்து சாப்பட்றதுக்கு தயாராயிட்ருக்கோம் தோழி
ம் நாங்க இனிமேல் சமையலே பாகணு
கதவ துறந்து பாக்க பாக்கணும்னா எவ்வளவோ இருக்கு தோழி இன்னிக்கி
என்ன தோழி
ஹ பெண்கள் முன்னேறதுல எவ்ளவோ இருக்கு பாத்துருக்கீங்களா
ஆமா ஆமா
வீட்ல இருந்தே ஹ வீட்டு்ல இருந்தே பூ கட்டுறாங்க மாவு வியாபார பண்றாங்க ஒரு இது கூட வந்து இதா இல்ல அன்னிக்கி பஸ்சு காரு ஆட்டோ அத்தன பேர் ஓட்றாங்க பாத்துருக்கீங்களா தோழி
ம் பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டுறது பண் ஆட்டோ ஓட்டறதா செய்யாங்க
ஒரு பொண்ண பாத்துருக்க இந்த இதுலதா யூடியூப்ல பாரு லாரி அவ்ளோ அழகா ஓட்டிட்டு போது அவங்க வீட்டுக்காரு ப அந்த லாரிக்கு முன்னாடி ஒரு படுக்கற மாதிரி எட இருக்குது பெட்டு் மாதிரி அதுல தூங்குறாரு இந்த பொண்ணு வந்து இந்த கர்நாடகான்னு அந்த வெளி இதுக்கெலா போகுது அதுலயே அந்த லாரிகிட்டயே வந்து சி குட்டியா ஒரு சின்ன அடுப்பு வச்சு விட்டு சமைக்கிறாங்க சாப்டறாங்க ரெண்டு பேரு அதுலயே அ இந்த பொண்ணுக்கு தூக்க வர நேரத்துல அவர தட்டி எழுப்பி நீங்க ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேய் பின்னாடி உக்காந்துகிட்டு இவரு ஓட்டுறாரு எவ்ளோ ஒரு முன்னேற்ற பாத்தீங்களா
வெளியூர்ல எல்லா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு நம்ம ஊர்ல எல்லா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல
இல்ல அது வீட்டுக்காரோட போறதுனால அந்த பொண்ணு வந்து தைரியமா அந்த இது பண்ணும் போல இருக்கு காரு
இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில எங்காயச்சு வேலக்கு போனாலு நம்மளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு எங்க ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம இல்லாம இருக்கு
இன்னிக்கு பாருங்க விவசாய பண்றதுக்கு பெண்கள் மரம் ஏருனாலு பரவால கன்னு எறிறாங்க தோட்ட வளர்க்குதலுயு அவுங்க முன்னேற்றமாக இருக்கிறாங்க அப்பர பார்த்திங்கன்னா சமயலு செஞ்சு வெய் போய் ரோட்ல நின்னு விக்கிறாங்க பாருங்க எவ்ளோ பேரு ம் ஆமா கம்மங்கூழ் விக்கிறாங்க பழங்கள் விக்கிறாங்க நா பூக்கள் எதுவுமே இப்பல்லா வந்து கூச்சப்படுறதுக்கு வெல கடயாது ஒலைக்கிறோ சாப்புறோ அப்டிங்கிற மாரி அந்த ஒரு தைரியத்தோட இன்னிக்கி இருக்குறாங்க அப்பர பார்த்தீங்கன்னா இந்த இதே மாரிதா நெறைய ஹா எப்டி சொல்றது அ பொடவைகள் விக்கிறது கவரிங் நகயை விக்ககுறது இதல்லா வந்து நெறைய்யா படிச்சவங்கள பாத்தீங்கன்னா நெறைய பேரு வந்து இப்ப பெ ஐடி கம்பெனி பெரிய பெரிய ஐடில ஆ விமான பண்ணி பெண் ராணுவ
ஆனா விமானத்துல பாதி பேர் வந்து பொம்பளங்க வந்து நிப்பாங்க
ஆமா போலீஸு அது இதுன்னு இன்னிக்கு பாத்தீங்கன்னா எங்கயோ போயிட்டாங்கங்க அவுங்க ம் நம்ம அதாவது இவ்ளோ ஒரு இதா அந்த காலத்துல
ஆனா அப்டி கொஞ்ச தைரியமா இருக்க கூடிய பெண்களு இருக்காங்க கொஞ்ச பயந்து பயந்து சுபாவ உள்ள அய்யோ நம்ம போய் இறங்கி
வெளிநாட்டுல போய் இன்னைக்கி வேலப் பாத்து குடும்பத்த காப்பாத்துறாங்க பாருங்க எவ்ளோ பேரு அது என்ன
அப்பறம்பன்னா யாரு எது சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்டி உள்ள பயப்பறபடி பெண்களு இருக்காங்க
ஆமா எவ்வளவோ இன்னைக்கி முன்னேற்றங்கள் எங்கயோ பேய் சுங்க தொலி இன்னைக்கி போய்ட்டு ரெண்டு பிள்ளைங்கள எல்லா வுட்டுட்டு வெளிநாட்டுல சம்பாதிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையானத செய்றாங்க எல்லாமே நடக்குது இன்னைக் அந்த குடும்பத்துல பாத்துருக்கீங்களா தோழி ம் அதே மாரி
பாட்டி தாத்தா கிட்ட உடு அவுங்க பாட்டுக்கு வெளிநாட்ல போய் சம்பாதிச்சு ஆமா
ம் அவங்களுக்கு தெரியுது அம்மா அங்க பேயிருக்கு
ச்செலவ்ங்க கூட்டிட்டு பேய்றுவாங்க கையோடி
ம் ஆமா தோழி அப்பறோ பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்லல்லா நைட்டு பணி அவுங்களுக்குல்லா இருக்கு பிள்ளைங்கள வுட்டுட்டு நைட்டு டியூட்டி பாக்குறது ஆஸ்பத்திரியில நர்ஸுங்க எல்லா பாத்தீங்கனா நைட் டூட்இது பாக்குறது பாவம்தா அவங்கல்லா ரெஸ்டே கெடையாது அவங்களுக்குல்லா
டாக்ட்ரு நர்ஸ்சு இவு இந்த மாரி தொழில்ல இருக்கிறவங்க வந்து போலீஸ் நைட்டு பகல் உழச்சுதா ஆவணு அவங்களுக்கெல்லா வந்து இதே கிடையாது ம் முன்னேறி வரனாங்கன்னா அது வந்து உழைப் பிருக்கனு கண்டிப்பா அனால அவ்ங்க பெண்கள் எவ்வளவோ முன்னேறி பேயிட்டு இருக்கிறாங்க எதுக்கு பாத்தீங்கன்னா சினிமா துறையிலே பாருங்க அன்னைக்கி ஆ ஸ்டாரா எவ்ளவோ பேரு இருக்காங்க பாருங்க
ஆமா நிறைய பொம்பளைங்க தா இருக்காங்க
ஆமா சாதிச்சிருக்காங்க அன்னைக்கி பத்மஸ்ரீ விருது பத்மபூஷண் விருது அதுதுன்னு ஏ நம்ம அதெல்லாமே பெரிய அ பெரிய பெரிய வேலையில இருக்கிறாங்களே பெண்கள் இன்னைக்கி அவுங்க பிள்ளைங்களையு நல்ல ஒரு இதுக் படிக்க வச்சு இங்கயே நல்ல நெலைமையில இருக்கிறாங்க அப்புறோ இந்த பூ இதுலயே பாத்தீங்கன்னா அந்த அழகு கலை இதுங்கறத பாருங்க அ பூ வந்து விக்கிறாங்க அந்த தலைக்கு வைக்கிற பூ இருக்குல்ல ரோஜா பெட்டல்ன்னு சொல்லி அதெல்லா பாருங்க இன்னைக்கி அவ்ளோ வெல மால பூ இது கட்டி பொம்பளைங்க இன்னைக்கி அதுல ஒரு திறமைய காட்டுறாங்க
கொண்டு தெரு தெருவாதா கொண்டு போய் விப்பாங்க எங்க தெருவுலயு ரெண்டு மூணு வேரு பூ விப்பாங்க அப்புறோ அந்த முறுக்கு அதுரசோ இருக்குல்ல அது விப்பாங்க சாய்ங்கலோ ஆனாலே அந்த சவுண்ட்தா கேக்
அழகு கலையிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனாய்யிரம் ஏதோ போய்ச்சு நெறைய அத கத்துக்கலாம் போல இருக்கு அது பாத்தீங்கன்னா ஆ இன்னைக்கு அதுல அவ்ளோ சம்பாரிக்கலாம் அதுல ஒரு
அ வீட்ல வந்து அரிசி மாவு தோசை மாவு சொல்லுவாங்கள
அரைச்சு கொண்டு விக்கிறாங் கடை கடையா கொண்டு
ஆமா ஆமா ஆமா அதெல்லாம் வந்து ரொம்ப இதுதான் பாத்திருப்போம் அதுவும் நான்தா ஒரு சிறப்பு அம்சம் தா பா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர் ஓட்டுறதுகூட நெறய பொம்பளைங்க செய்றாங்க
ம் இப்ப பாதி வந்து பொம்பளைங்க தாக்கா அந்த பஸ்சு கண்டக்டர் தான ஒருக்க ஒரு பஸ்ல போகும்போ கண்டக்டர் வந்து பொம்புள கண்டக்டர்
ஆ உள்ள போலாம் என்ன எதுலயுமே இதா இல்ல குறைஞ்சவங்க இல்லைன்றத நிரூபிச்சிருக்காங்க இப்ப
உம் உம் நம்மளும் இதெல்லாம் வந்து பாத்துட்டு நம்மளும் வாழ்கையில ஏதா ஒண்ணு செய்யணும் தோழி உம் முன்னேறதுக்கு நம்ம வழிய பாக்கணும் நடக்கும் ஒரு நாள் நம்மப்போ செய்வோ அப்புறம் பூப்பற்றதெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு ஒர் இதா ஒவ்வொரு பூ ஒவ்வொரு விதமா கட்டுவாங்க உம்
அவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி கெட்டவே தெரியாது அ சொல்ல போனா எனக்கு என்ன எனக்கு பூவே கெட்ட தெரியாது சொல்லுங்க
இந்த மண பெண்ணுக்கு வச்சு விடுவோம்ல
ஆமா ஆமா அந்த ஹாரம் மாறி இருக்கும்ல
ஆ
இந்த தலையில வைக்கிற தானே
உம்
அதெல்லாம் அழகா கட்டி நாங்க விற்ப்போம் தோழி ஆயிரம் ரூபா ஆயிரத்தி எரெநூருவா இந்த மாதிரி பூக்கட்டுறது
உம் உம்
உம் அது அப் அப்ப இது பண்ணோமா இப்ப எல்லாம் செய்யல தோழி முன்னாடி செஞ்சுட்டு இருந்தோம் இப்ப எல்லாம் விட்டாச்சு அப்புறம் புடவை வந்து ஏன்னா புடவை பாவடை இதெல்லாம் வந்து மொத்தமா எடுத்து எல்லாம் விப்பாங்க
உம் ஹோல்சேல்ல எடுத்து விக்கீங்க
வீட்ல இருந்தே நெறைய பெண்கள் அவங்களால முடிஞ்சு அந்த பாசிக் கோப்பாங்க தெரியுமா
ஆமா ஆமா
உம்ம் அது கட்டு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த டஹ் அது அ அதுவும் செய்றாங்க எவ்வளவோ இருக்கு மீன் பிடிக்கிறாங்க பாத்துருக்கீங்களா உம் ம்
அந்த வே வட நாட்டுலயா அங்க அந்த டை அந்த சைடு தா அந்த ரோட்ல இருப்பாங்கல்ல அந்த பெண்கள்தா நெறைய மீன்லா புடிக்கிறாங்க
ஆமா மீன் புடிக்கறதுல இதா இருக்கறாங்க
மீன் விக்கிற அதே மாரி மீன் விக்றது இப்ப நெறைய பெண்கள் தா விக்கிறாங்க
மீன க்ளீன் பண்ணி தரது போறது எல்லாமே அவங்கதா
ஆமா
ம் இருவாது ரூவானாலு பரவாலன்னு ஒரு நாளைக்கு
இப்ப வந்து அவங்களுக்குல்லா இப்பங்க வீட்ல வேல செய்றவங்களுக்கெல்லா ரொம்ப சோம்பேறிதான ட்டுச்சு ஆ மீனு வாங்கி அங்கயே கழுவி அ வெட்டி அருத்து கொண்டு வராங்க
ஆமா அது மாரி
அதுல்லா லைட்டா கழுவி சமைக்குறதுதான வேல
ஆமா முன்னேறதுன்னா எதோ ம் எவ்வளவோ இருக்கு இந்த அப்பற இந்த கொரியர் இது பாத்தீங்களா அதுல பொம்பளைங்க கொரியர் போய் குடுக்கறது அப்பறோ ஜொமேட்டோ ஸ்விக்கிங்கறதுல்லா அவங்க கொண்டு போய் சாப்பாடு
ஆமா பொம்பளையாள்தா போறாங்க
வீட்டுக்காரு கொழந்த அவுண்டம்மா மூணு பேருமே ஒரே வண்டியில போவாங்க போய்க்கு அத வந்து எல்லாத்துக் குடுக்குறது அப்பற கட்டட வேலைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ
அவ்ளோ பெண்கள் தா
ம் கட்டட இதுக்கு போறாங்க ஆர்க்டிடெக்சர் வந்து வரைஞ்சு குடுக்குறாங்க என்ஜினியர் எவ்ளோது ஆ இது எல்லாமே பெண்கள் பாக்கற ஒரு இது முன்னேற்றந்தானே இதெல்லா
ஆமா ஆமா கண்டிப்பா எ எங்க வீட்லயு இப்ப வேறவச்சு பண்றாங்க இந்த கண்ணாடி இருக்குல்ல கண்ணாடில இந்த முத்து ஓட்டவாங்க சங்கு முத் துல்லா ஒட்டுவாங்கல்ல அந்த வேல பாத்துட்டுதா இருக்காங்க அந்த கூடி பண்ண எவ்ளோ ரூவா கெடைக்கு ஒரு ஒரு ரவுண்டுக்கு பத்து ரூபா வச்சுதா கெடைக்கு ம் அது இருந்தானா வேல பாக்கணுக்கா அது குறுக்க கோடு வெல குடுக்க
ம் நீங்க ஒரு நாள் அத கத்துக்கிட்டு நீங்களு முன்னேறுங்க
நா நாதா கண்டிப்பா ஆனா இது வரைக்கு என்னனா பெண்களு செரி இது வரைக்கு எனக்கு பூக்கட்டவே தெரியாது இன்னு
இல்ல அது இப்ப நம்மளுக்கு தேவப்படாது இன்னு கொஞ்ச நாள் கழிச்சு
கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காசு தேவப்படுனார் நெறையா புள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க காசு தேவ படு அப்ப நம்மளுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துரு
ஆமா ஆமா
ம் சரி நானு வீட்ல இருந்தே ஏதாவது ஓட்டித்தறேங்க கத்துக்குறே அப்படின் சொல் ட்டு முன்னேறலா
கண்டிப்
ம் நாங்கலா வீட்லயே இந்த இது இருக்குல ஆ மொகத்துக்கு போட்ற பா அது பவுட்ரு பவுட்ரு ஆ பவுடருனா அந்த பவுடர் கெடையாது இது இந்த பேக் மாரி அத வந்து இந்த ரோஜா இதழ்கள்ருக்கு பத்தீங்களா இது ஆவாரம்பூ ஆ செம்பருத்தி எல அப்றோ செம்பருத்திப் பூ இதெல்லாமே காய வெச்சு நல்லா மஞ்சள் பாசி பயிறு கடலப்பருப்பு இதெல்லா காய வெச்சு அரச்சு நல்லா சளிச்சிட்டு பேக்கெட் போட்டு குடுக்குறோ எவ்ளோ பேரு அத வாங்கிட்டு போறாங்க வாசமா இரு க்கு குளிக்கிறதுக் நல்லா இருக்குது வாசனை பவுட்ரு அது போட்டு தேய்ச்சு குளிச்சுட்டு அ சர சரமத்துல எந்த ஒரு நோயு வராதுல்ல
ஆமா ஆமா செரி தோழி இத இத பத் தி இது இது எப்டி செயல்வறங்களுக்கு அடுத்த கால்ல பேசுவீங்க்ளா ஆ செரி தோழி நன்றி தோழி